ணக்கம் தோழரே எப்டி இர்க்கீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லாருக்கே தோழர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே என்ன செய்தி இன்னிக்கி என்னல்லா பண்ணீங்க எங்கெல்லா போனீங்க ஒங்க வாழ்க்கையே இன்னிக்கி எதாச்சு நல்ல விஷயங்கள் என்னாச்சு நீங்க சந்திச்சீங்களா
ஆ தோழர் கண்டிப்பாக தோழர் ஆம் பொதுவாவே நாங்க பாத்தீங்கனா
க்கபோல நீங்க எத்தன மணிக்கு எந்திப்பீங்க காலங்காத்தால
ஆ வேல எத்தன மணிக் கி நமக்கு ஆரம்பிக்குதோ அதுக்கு தவுந்த மாதிரி இடுவ தோழர் பொதுவா பாத்தீங்கனா வேல இல்லாத நேரங்கள்ல காலையல ஒம் ஒம்பது மணிக்கு எழுவ தோழர் வேல இருந்துச்சுன்னு பாத்தீங்கனா ஒரு ஆறு மணி க்கு எந்திரிச்வோ தோழர் ஆறு மணிக்கு எந்திரிச்சுட்டோனா
என்ன ஒங்க நீங்க என்ன ம என்ன மாரி வேல நீங்க சொல்றீங்க என்ன மாரி வேல பண்றீங்க
அ நம்ம பாத்தீங்கனா சொந்தமா தொழில் பண்றோ தோழர் அதா என்னவா தொழில் பாத்தீங்கனா இந்த பாக் பாக்குமட்டை தட்டுகள வந்து உற்பத்தி பண்ணி அத விற்பன செய்றோ தோழர் அதனால அதுக்கு தவுந்த மாதிரி நேரோ ஆமாங்க தோழர்
அது அதுக்கு தவுந்த மாரி நம்ம எந்திக்கணு அ நாலு மணிக்கு விட் விடியகாலோ நாலு மணிக்கு எந்தி பின்னால எந்திக்கணு இந்த இரவு ஃபுல்லா முத் தூங்காமா இருக்கணுனா அப்ப பண்ணியாவுனு வேற வழியில்ல
கண்டிப்பா தோழர் ஆமாங்க தோழர் அது போக வேற எதனா வேல கெடைச்சிச்சுனா அப்டி அப்டி செஞ்சிட்டு ருப்போ தோழர் என்ன வேல கெடைக்கிதோ அந்த மாதிரி ஆ பொதுவா பாத்தீங்கனா மீதி இருக்கிற நேரங்கள்ல நண்பர்களோட தேநீர் கடைகள்ல் ஒக்காந்து நேரத்த பொழுதுபோக்கு பண்ணுவோ தோழர் அதுதா நம்ம மிக பெரிய பொழுதுபோக்கு அதிகமா பாத்தீங்கனா தேநீர் கடைகள்தா தோழர் போவோ இரவு ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலுமே தூரமா தூரமா இருக்குற தேநீர் கடைகள் போய்ட்டு தேநீரு குடிச்ட்டு வர்ற மாதிரி அந்த மாரி போவோ தோழர்
ஆம்
இரவு நேரங்கள்ல போய்ட்டு வரம்போது கொஞ்சொ அ அமைதியா இருக்கு தோழர் எல்லா இந்த கிராமத்லேந்து நாங்க நகரத்துக்கு போய் ட்டு அங்க தேநீர் குடிச்ட்டு வரம்போது ரொம்ப நல்லா இருக்கு தோழர் அது ஒரு மைண்டுக்கே ஒரு ரிலாக்சேஷனா இருக்கு தோழர் அது நண்பர்களோட சேந்து போம்போது ஆ பேசிட்டு சிரிச்சுட்டு அரட்ட அடிச்சுட்டு அந்த மாரி போவோ தோழர் அது ஒரு புதிய அனுபவமா இருக்கு மித்தல் டைம் மித்த நேரங்கள்ல பாத் த்தீங்கனா அ தேநீர் கடைகள்ளயே ஒக்காந்து பேசிட்ருப்போ தோழர் வேல எதாச்சு இருந்தா போய்டுவோ கண்டிப்பா தோழர் ஆ ஊர்ல எதா ச்சு வேல இருக்கு அப்டின்னா அங்க போய்டுவோ தோழர் இதுல மரத் துல எளநீ எடுக்குணு அந்த மாரி ஏதாச்சு வேல வந்தா போய்டுவோ சும்மா இருக்குற நேரங்கள்லா இந்த மாரி போவோ தோழர் அதே பாத்தீங்கன்னா பண்ண அந்த மாரி எத வேல இருந்ச்சுன்னா அங்க போய்டுவோ தோழர் ஃப்ரெண்டோட இதுலதா போய் வேல செய்வோ தோழர் ஆ அவ்ங்க தனியா செஞ்சுட்ருப்பாங்க வேல அவுங்களால முடியில அப்டின்னும் போது கூட போய் ஒதவி செய்வோ அந்த மாரி பண்ணுவ தோழர் ஒர்த்தர் ஒர்த்தர் உதவி செஞ்சு அந்த மாரி வேல பண்ணுவோ தோழர் அதிகமா இந்த மாரிதா தோழர் நம்ப பொழுதுபோக்கு பண்ணுவோ எப்பயாச்சு பாத்தீங்கன்னா இந்த திரை அரங்குக்கு போவோ தோழர் எல்லா ஒன்னா சேந்து திரையரங்கள் போயிட்டு அங்க கொஞ்ச ஜாலியா பேசிட்டு படம் பாத்துட்டு சாப்ட்டுட்டு வெளிய சாப் ய்ட்டு வருவோ தோழர் இந்த மாரி இருக்குங் தோழர்
வாரத்துல நா த்யேட்டருக்கு போற போவ பழக்கொ இருக்கு எப்பனா எல்லா வாரமு போ முடியாது போ முடியாது ஏண்டா எப்பவ்மே வந்து ஆ நல் நல் நல்ல படம் வந்து ஆ வெளிய வெளி வராது ஆ மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படொ மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படொ தல படம் தளபதி
ம்
தி படொல்லா அ கண்டிப்பா போய்ட்ரு அந்த மாரி நல்ல நல்ல நடி
ம்
கர் படங்கள் எ கடசீய பாத்தீனா தனுஷ் நடிச்ச காரா காரா படத்த நா பாத்த ஆமா நல்லாருந்ச்சு அருமையான படொ அந்த மாரி என்னதுல்லா நம் தினமும் நம்ம வந்து ஒழைக் கிறோ தினமு வேல செய்றோ அத்ல ஒரு சந்தோஷ ன்ற மாரி நண்பர்களோட ஒன்னா போய்ட்டு ஒரு ரெண்டு மண் நேரொ சிரிச்சி இப்ப படத்த பாத்துட்டு படம் முடிஞ்ச ஒன்னே நம்ம வெளிய போய்ட்டு சாப்புர்றது ஆ சுத்துறது டீ குடிக்கிறது ஏனா இது எல்லாமே வந்து ஆ இது ஒரு நல்ல ஒரு விஷியோ இது நீங்க ஆயிர கோடி குடுத்தாலு இந்த மாரி விஷயங்கள் வந்து அது சந்தோஷ கெடைக்குதில்ல மத்த எடத்துல கெடைக்காது ம்
கண்டிப்பா இந்த மாரி பொழுதுபோக்கு நடக்கு தோழர் மீதி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நெலத்துல தா தோழர் அதிகமான அ பொழுது பொழுது கழியு ஆ ஒரு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா உணவு தேடி தேடி சாப்பிடுவோங் தோழர் சாப்பாடு இந்த மத்தியானோ நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க உணவு நல்லா இருக்கு எந்த கடைங்கள்ல நல்லா இருக்கு அந்த மாரி போய் சாப்புட் வருவங் தோழர் ஒரு சில நாட்கள்ல்லா அந்த மாரி போவோ தோழ்ல ஒரு சில நாட்கள்ல என்ன பண்ணுவோனா நாங்களே நெலத்துல சமைச்சு சாப்பிடுவங் தோழர் ஆ ம் ஆமாங்க ஆமா அதிகமா நடக்கு தோழர் நீங்க
ஆமா ஆமா நீங்க ஆ நா இருந்தது கெடையாது ஆனா வந் து இந்த மாரி அந்த ரீல்ஸ் அதெல்லா இன்ஸ்டாகிராம்ல நல்லாவே பாத்துருக்கே அழகா நீங்க வந்து ஆ எ பொருட்கள்லா எடுத்துட்டு போயிட்டு அங்கேய தண்ணி இருக்கு அங்கயே கழுவிட்டு அழகா எஸ் அங்கயே
நெறையா அதிகமா சமைச்சது பாத்தீங்கன்னா வேற ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தா தோழர் சமச்சிருக்கோ ஏனா அ ஏ கேட்டீங்கன்னா தோழர் அ வெளிலருந்து வராங்க தோழர் அ வேலைக்காக வெளிய போயிட்ருக்காங்க தோழர் ஒரு சில பேரு நண்ப ஒரு சில நண்பர்கள் எல்லா வெளியப் போயிட்ருக்காங்க
வெளிநாட்டு வெளிநாட்டு போயிட்டு வேல செய்வாங்க
ஆயி அவு அப் அப்டி இல்ல தோழர் வெளில நகரங்களுக்கு போய் வேல செய்ற அந்த மாரி போயிட்ருக்காங்க தோழர்
புரியிது புரியிது புரியிது அ வரது எப்பாச்சு தா வருவாங்க ஆ
அ அந்த சமைக்க தெரியுந் தோழர் ஒருத்தர் ரெண்டு பேருக்கோ தா சமைக்க தெரியு தோழர் மீதி யாருக்கு அவ்ளோவா சமைக்க தெரி எப்பாச்சு ஒரு ஒரு அதிகமா இருக்கு அ ஆமாங்க ஆமாங் தோழர் அந்த மாரி பண்ணுவோ மீதி நேரங்கள்ல இன்னாப் பண்ணுவோன்னா கடையில இருந்தே வாங்கிட்டு வந்துருவோ தோழர் இன்னான்னா வேணுமோ வாங்கிட்டு வந்துட்டு அத வந்து சூடு பண்ணி சாப்டுவோ
சூடு பண்ணி சாப்பறது ஆமா எல்லா ஒண்ணுதா அ ம்
சூடு பண்ணிட்டு அத நம்ப சூடா ச ஒக்காந்து பேசிட்டு சாப்ட்டுட்டு அந்த மாரி இருப்பாங் தோழர் ம் அந்த மாரி பொழுது கழியு தோழர் மித்தபடி பாத்தீங்கன்னா வெளிய போவோ மித்தபடி வேலைகள் தா ஆமாங் தோழர் இப்பல்லா எங்க தோழர் விளையாட்றதுல ஆமாங் தோழர் இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா வேலைக் வேல இல்லன்றது வந்துச்சிங் தோழர் எல்லாருக்குமே ம முதல் மாரி யாருமே இப்போ பேசிக்கிறதே அதிகமா இல்ல தோழர்
குடும்பத்துக்கு ஆமா ஆமா அதோட என்ன பிரச்சனப் பாத்திங்கன்னா அ ரெண்டு விஷயோ அதுக்கு ரெண்டு விஷயத்துலயே ஒரு மொதல் விஷயோ வந்து என்னன் பாத்தீங்ன்னா அ இந்த மாரி அ நம்ம வீட்ல சம்பாரிக்கிறவ என்ன பண்ணு அதுக்காக எல்லா மக்களோ வந்து வேலைக்கு போயிறாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசி அது வந்ததுல அது வந்ததுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா ஒண்ணா சேர்றது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து பாத்தீங்ன்னா எ எப்போ ஃபோன் கூட இங்க வந்து எல்லா